ஹலோ ப்ரோ ப்ரோ சாப்டீங்களா ப்ரோ
இப்பத்தா ப்ரோ சாப்டு வந்தே ஸ்கூலாண்ட
எந்த ஸ்கூல்ப்ரோ படிக்கீறீங்க
ப்ரோ செம்பேடு ஓல்ட் ஸ்கூல் பஞ்சாயத் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு
அப்டியா ப்ரோ அங்க உங்ள ப்ரோ வேல
போயிட்டீங்களா
ஆமா ப்ரோ ஒர்க் ப்ரோ
ப்ரோ டெய்லி ஸிப்ட்டா இல்ல எப்பனா ஒரு தர போறத
ப்ரோ எப்பனா கூப்டுவாங்க ப்ரோ இப்ப என்னனு தெர்ல ஆடி மாசம் வர்ரதால அடிக்கக்கடி கூப்றானுங்க
அப்டியா ப்ரோ ஆடி மாச டயிட்டா இருக்குமா வேல
டயிட்டா இருக்குமா ப்ரோ எத்தினி ஊர் வருதுன்னே தெரில ப்ரோ பட படப் படையா வரானுங்க ப்ரோ
எப்ப கூ இப்ப கூடவா
இன்னிய வரமாட்டானுங்க ப்ரோ வீகெண்ட்ல வருவானுங்க ப்ரோ
வீக்கெண்ட் வேலக்குதா
வீகெண்ட்ல கான்ஃபோர் வேல ப்ரோ
ஜாலியா இருப்ப ப்ரோ
ம் இது மாரிலா பேசினுயிருந்தா நா கொஞ்சோ டென்ஷன் ஆயிடுவே ப்ரோ
இப்போ எங்க ப்ரோ விட்ருக்காங்க உன்ன கேட்லியா
ப்ரோ ஹாஸ்பிடல் கேட்டு ப்ரோ
ஹாஸ்பிடல் கேட்டா சேரி ப்ரோ சேரி ப்ரோ ஈஸியா தா இருக்கு வேல அங்க ஸ்
ப்ரோ வண்டி வந்த பேரிகாட்டுக்கு த தள்ளிவுடனு அவ்ளோதா
வண்டி வந்தா பேரிகேட் தள்ளிவுடனுமா சேரு கீறு எதனா குடுத்துக்குறாங்களா ப்ரோ ஒக்கார்ரதுக்கு சேர்லா குடுத்துங்க ப்ரோ அவ யாவ செருப்பாலடி அவன சேர் குத்து ஒக்கர வச்சி ப்ச் நானாருந்தா பண்ணிருப்பே ப்ரோ
ப்ரோ நான இத மாறில்ல பண்ணா காஸ் தரமாட்டானுங்க ப்ரோ
ப்ரோ காஸ் தண்டு பேர்பண்று ப்ரோ தப்பா நஸ்
காஸ் தண்டுவேரையு நம்மள அடிப்பானுங்க ப்ரோ அஹ்
இடியாப்போ.....
அவன்ல ஹையிட் ஹையிட்டா இருப்பாங்க ப்ரோ நம்மள விட
ப்ரோ புள்ளிங்கோ ஒரு நாலு புள்ளிங்கள கூட்னு போ ப்ரோ
யாரு ப்ரோ நீ வரியா ப்ரோ
நாலா வரமாட்டே ப்ரோ கம்முன்னு வந்து வேடிக்க பாப்பே
அப்பத ப்ரோ இந்த மாரியெல்லா நீயே ஐடியா குத்துட்டு நீயே வரலைன்னா எப்டி ப்ரோ
நா என்ன ப்ரோ பண்றது என்ன ப்ரோ சாப்பாடு அங்க ஹோட்டல்லையா இல்ல அன்னதானமா
சொல்லு ப்ரோ
சாப்பாடு ஹோட்டல்லையா அன்னதானமா
அன்னதான தா ப்ரோ மிச்சமீதி எங்ள காலி பண்ண சொல்லுவாங்க ப்ரோ
என்ன ப்ரோ இப்டி சொல்ட்ட திடீர்னு
ப்ரோ உண்மையாலே ப்ரோ ப்ச் இது வந்து அவனுங்க அப்டியே வுட்ந்தா கூட பரவலா கொஞ்சோ சாப்ற மாரி இருக் கு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க ரச வந்து கேட்டு போவாதுல்ல
ஆமா
சேடி பண்ணுங்ளோட
என்ன ப்ரோ அது எப்டி ப்ரோ சாப்பர்துக்
மோர் மட்டுந்தா ப்ரோ கொஞ்சொ இதுவா இருக்கு அது மட்டு சாப்ட்டு வந்துட்ட ப்ரோ
இந்த காலைல்லா இட்லி போடுவானே ப்ரோ அது
அது வந்து ஆடி மாசம் மட்டுந்தா ப்ரோ ஆடி மாசோ அ வீக்கெண்ட்ல மட்டு
ஆ மூணாளக் மூணு அதே சாப்பாடு தான அப்போ
ஆ மூணு மூணு வேல்லா இல்ல ப்ரோ கால்ல போடுவாங்கோ மத்யா ணொ ஒரு அஞ்சி மணிரையும் போடுவாங்கோ அது அதுக்கப்பறோ மூட்ருவாங்கோ
அ
நீ சாப்ட்டுக்குறியா ப்ரோ
சாப்டுவ ப்ரோ ஒர்த்தடவ வந்துக்குற ப்ரோ நம்ளுக்கு வேஸ்டிதா நிக்காது அத்னாலதா வர்ல வேஸ்டி கட்ணு
ப்ரோ இன்னா இன்னா வேல ப்ரோ குட்தாங்க ஒனக்கு அன்னிக்கி
ப்ரோ எனக் கர்ட்டா அந்த கோய்லு உள்ள என்ட்ரன்ஸ் இக்குது பாத்தியா அந் த இதுவு நல்லை என்ன சுத்தி நிக்கொ வொப்பாங்கல்ல
ஆ
அந்த எட்த்ல நிக்க உட்டாங்க ப்ரோ அன்னிக்கின் பாத்து எங்க அம்மா வருவாங்களா கோயிலுக்கு எங்கம்மா பாத்துனுருக்குறாங்க வேஸ்டி இடுப்ல நிக்கிதா உனுக்கு தேவையான் கேக்கறாங்கோ நைட் ஷிஃப்ட்டு வந்தம் ப்ரோ நைட் ஷிஃப்ட்டில்ல ப்ரோ நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் கர்ட்டு க டு ஒரு நாள் தா விடிக்காலொ வந்தோ
ஆ
ஆ
ஏம் ப்ரோ இப்ப வர்றதில்ல
ஐயோ ப்ரோ வேஸ்டி வேணா ப்ரோ நம்ளு வேஸ்டி செட்டாவாது வேஸ்டி யோச்சி பாரு ப்ரோ வேஸ்டி கட்டி எப்டி இருக்குன்ட்டு
காமடியா இருக்கு ப்ரோ ஒட்டிகோ கட்டிக்கோ ஓ ஒட்டிகோ கட்டிகோ யூஸ் பண்றத்தான ப்ரோ
ப்ரோ அது வேணாம் ப்ரோ வேஸ்ட்டு ப்ரோ அது லைட்டா ஒக்காந்தனா மொத்தத் தெரியு முஞ்சி
ப்ரோ வாட் ப்ரோ வேலதாம் ப்ரோ முக்கியொ கத்துக்க ப்ரோ வேஸ்டி கட்டக் கூடவா தெரிய
ப்ரோ வேஸ்டிலா கட்டத் தெரியும் ப்ரோ எங்க வீட்ல இருக்குது எல்லா பதினாறு மொழொ எட்டு மொழொ இல்ல ப்ரோ எங்க வீட்ல இருக்குற்து எல்லாமே பதினாறு மொழொ ப்ரோ புரிதா
யாருமே செட்டாவாத்
ஒரு பொடவயே கட்டில்லா ப்ரோ
ப்ரோ பொடவையா ரெண்டு பெட் ஷீட் மாரி தூங்கலாம் ப்ரோ அதுல நீங்க வந்து நாலு மொழந்தா எங்களுக்கே நாலு மொழொ தா எட்டு மொழல்லா எனக்கே நிக்காது ப்ரோ
ப்ரோ பதினாலு மொழொ ப்ரோ மென்ட்டல் ப்ரோ பதினாலு மொழொ பதினாறு ப்ரோ அது எட்த்தது இல்ல கட்சிக் காரவ்ங்க குட்த்தது ப்ரோ
ஓ கச்சிக்கார நீங் இத கட் பண்ணிங்க ப்ரோ
புரியில அதாம் ப்ரோ ரெண்டா கிழ்ச்சன் வச்சிக்யா வேற நூல் உட்து டைரு வச்சுன்னா அசிங்மா இருக்து
ப்ரோ இப்போ நீ வேலைக்கி வர்ல உங்க ட்ரஸ்ஸு ஆ சிக் பிச்சக்காவா பண்ண போறாங்க எ ஊருக்கா ப்ரோ போ ற வேலைக்கி தாம் ப்ரோ வர
கிட்சே ப்ரோ கிட்சே நம்ம வீட்லயே பண்ணிட்டு வந்தோ ப்ரோ ஒரு வேலக்கி போனுன்னா ஒரு டீசெண்டா போணு புரியுதா சேரி ஸ்டார்டிங் நீ இன்ட்ர்வியூ போவ இன்ட்ருடியூஸ் யுவர் செல்ஃப் எப்டி பண்ணுவ நீ சொல்லு
ஒன்னு புர்ல ப்ரோ
டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் இன்டர்வியூக்கு ஒரு டிசெண்டா கெளம்பி போற திடீர்னு கேக்றாங்க ம் சா ஓ சாக்ஸ் ஒண்ண போட்டு நீ போன ஒன்ன இப்டி கேட்டாங்கன்னா நீ சொல்லணுன்னா எப்டி இருக்கு
ஹலோ ப்ரோ இங்க ஏதோ பூஜ நடக்குது ப்ரோ என்னா பூஜன்னே தெர்ல ப்ரோ கூட்டமா இருக்குறாங்கோ
டேய் கூட்டமாக்குதா இங்க என்னடா பூஜ
ப்ரோ ஏதோ தள்ளறானுங்க ப்ரோ அது என்ன எதயோ தள்ள தள்ளின்னு போவாங்களே
ஆ தேர் வலிக்கிறாங்களா ஆ தேரா இருக்கு அங்க அவ்ளோ பெருசா பெருசா சின்னதா பெருசா சின்னதா
ப்ரோ அது சின்னதா இருக்கு ப்ரோ அதுக்கு வேற பெரிய பாதுகாப்புல்லா ஒன்னு குத்துட்டு போனாங்க தூங்கினானாம்
ஆ ஆ ப்ரோ பேக்ரவுண்ட் கேக்குது பாரு ப்ரோ கொஞ்சோ தள்ளி வா ப்ரோ சுக்கலாம்பரதரம் விஷ்ணுன்லா கேக்குது
அதா ப்ரோ கேக்குதா ப்ரோ
ப்ரோ சவுண்ட் கம்மியா வச்சி ப்ரோ சவுண்ட் கம்மியா வச்சி பேசு ப்ரோ பேக்ரவுண்ட்லா கேக்க கூடாது
ஒன்னு புரிலன்னா ஆ என்ன பண்ணாங்களோ ஆ இந்தா ஆ
சவுண்ட் கம்மியா வச்சி பேசு
ஒரு சின்ன வலி மாரி வரு
ஹலோ சவுண்ட் சவுண்ட் கம்மியா வச்சி பேசு பரோ
ப்ரோ இங்க ஒர்க்ன்னா கொஞ்சோ அப்டி தா ப்ரோ இருக்குறா ஐஸ் பண்ணிக்கோ ப்ரோ
சவுண்ட் சவுண்ட் கம்மியா வச்சி பேசனா கரெக்ட்டா இருக்கு ப்ரோ
ப்ரோ இதெல்லா ஒனக் கேக்குதா ப்ரோ
ஆமா ப்ரோ ப்ரோ வேணா ப்ரோ பண்றது எல்லா முச் சுத்தி வேற வேலய பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மட்டு இந்த வேலேலயே இருக்கோ ப்ரோ
நம்ம மட்டு இல்ல ப்ரோ நீ ப்ரோ ப்ரோ ஏங் ப்ரோ என்ட்ட ஒரு சரியான பிளான்ங்கிது ஒண்ணு இல்ல எவன்னு எத்தி உன்னு எத்தினு கால் ப்ரோ முடிக்கணு
ப்ரோ அதெல்லா நா முச்சிக்கிறே ப்ரோ அதெல்லா நா பர்சனலா பேசிக்கிறே ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ ஒண்ணு இல்ல ஆன் பண்ணி ஜீரோ ஜீரோல முடி ப்ரோ ஜீரோல முடி ப்ரோ
ஜீரோல்லா வேணா ப்ரோ காசு வரட்டு ப்ரோ உடுப்ரோ பாத்துக்லா அது கதயை உடுப்ரோ வேற எதனா பேசு ப்ரோ பூஜல்லா முஞ்சிச்சா
ப்ரோ இதுல தா போட போறங்கன்னு நெனக்கிறே ப்ரோ ப்ரோ எனக் தெஞ்சி சுத்தியே வண்டிக்கிது ப்ரோ அங்க போய் அங்க சுத்தி ரெண்டு பேரு போடுற பூஜன்னு நெனைக்கிறே ப்ரோ இது ஆ நம்ம நம்மள வெளிய போட்டாங்கோ அதனால தா நம்மளுக்கு தெரில ப்ரோ இங்க கூட்டமே வராது ப்ரோ ஃபோன் வேற ஃபோன் இல்லன்னா அவ்ளோ தா ப்ரோ நைட் சர்வேயே பண்ண முடியாது ப்ரோ என்னால
ஒரு பவர் பேங்க் ஒன்னு வாங்கிக்கதான ப்ரோ கரெக்டா இருக்குல்ல ஃபோன்ன பவர் பேங்க் நெட்டு மட்டு போட்டு வுட்டன்னா யூஸ் பண்ணிறலா
ப்ரோ ஹெச் ஆர் வேற இங்க தா இருக்குறா ப்ரோ அவே பாத்தான்னா ஏண்டா ஃபோன் பேசுறன்னு திட்டுவா அப்றோ நம்மளோட பிசினஸ் திடீர்னு நின்டாங்க அதுக்காக இப்டி ஓரமா வந்து எனக்கு அத சீக்கிரோ முடி ப்ரோ லாஸ்ட் கால் ப்ரோ இதா
ப்ரோ அந்த காலு அதெல்லா பேசாத ப்ரோ நீ நீ ஏ கிட்ட பேசினே இரு ப்ரோ இன்னு ஒரு கால் பேசனு கூப்டவா வேணாமா
ப்ரோ இன்னக்கி வேற பொண்ணுங்கோ
ப்ரோ பேசாம நா ஃபோன சுவிட்ச் ஆஃப் பண்ணிறலாமானு இருக்றே ப்ரோ காருசுன்னு ஒர் த்தகிறா ப்ரோ ஃபோன் பண்ணி அப்டியே கொடச்சல் குடுக்கறா ப்ரோ ஒருத்த எங்கண்ண தா ப்ரோ அவ
மேலநெத்த மாதிரி பேசுறானா ப்ரோ அப்பு இந்தளவு சி ட்டன் எப்டி ப்ரோ
ப்ரோ அவ வந்து சிட்கம் பேசாம இவனுக்கு ஒரு மேரேஜ் ஒன்னு பண்ணி வைக்கணும்
நல்லாப்ப ஒரு புல்லிங்கோ புல்லிங் ரில்ஸ்தா பண்ணுவே அது குச்சிப நெனைச்சா க க்காருபம்பு
ப்ரோ உனை ரீல்ஸ் பண்ண ஆர ஆரம்பிக்க போறம் ப்ரோ நெய்யாகுமா வேப்ப எண்ண நெய்யாகுமா அது போடடுப்ப
ணம் புதுசா கண்டுபிடி ப்ரோ
கு கு கு கு
ஆ
ஒன்னுல்ல ப்ரோ ப்ரோ பேசாம நா இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆயிச்சா
எது இல்ல
சரி நீ எனக்கு ஃபோட்டோ வீடியோ மட்டு எடுத்து குடிக்றியா
ப்ரோ அந்தளவு எனக் தெரமல்ல
நீ போட்ட வீடியோ மட்டு எத்துக் குடு ப்ரோ எடிடர் நம் ஊர்ல ரெண்டு பேரு இருக்காங்க ப்ரோ போனா போனாங்க தம்பி
ப்ரோ அவங்க வந்து மாசு பண்னுவாங்க ப்ரோ
போய் கேரளாலே பாத்தம் ப்ரோ
ப்ரோ அவனுங்க வந்து கேரளால அதம்ல ப்ரோ அவனுங்க வந்து சுத்தி பாகல அவக்கு சுத்தி சுத்தி போட்டோ எட்டுதா வந்துக்கானுங்களே
ஆமா ப்ரோ அவனுங்கா இப்ப ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுறளவுக் போட்டோ எடுத்து வச்சுருக்குரானுங்கன்னா
ஆ ப்ரோ ஒவ்வொ ஒவ்வொரு டெஸ்டினேஷன ஒருஒரு எடிக்க முடியிறானு ப்ரோ
ப்ரோ அப்போ உனக் எடிட் பண்ணி முடிச்சுகே எப்டினாலு ஆயிடும் ப்ரோ
ப்ரோ அது ரொம்பகஷ்டம் ப்ரோ எடிட் பண்றதுலா இவனுங்க ஒரு ஃபோட்டோ எடக்குறானுங்க பத்து பதினஞ்சு போட்டு
ஒரு ரெண்டு வார ஆகும் ப்ரோ எடிட் பண்ணி மொத்தமா முடிக்க
ஆ நம்ம போனதோ நைன்டீன் நைன்டீன் பேரு போனோ
ம் ம்
எவ்வளோ கஷ்ட இவனுங்க வேற ஒரு ஃபோட்டா எடுக்றானங்க
ப்ரோ அது அவனுக்கு மட்டும் எடிட் பண்ணா பரவால்ல ப்ரோ மத்த எல்லாரு அவனுதா எடிட் பண்ணதுக்க கேக்குறானுங்கோ
ஆ அ ஒருத்தங்கிட்ட தா குடுக்றானு ப்ரோ இன்னைக்கு கொஞ்ச பாவமாச்சி ப்ரோ அத பாத்து
ப்ரோ விடு பரோ வரு காலத்துல அவ நா ஆர்டர் எப்பயே குத்துட்டே ப்ரோ உனக்கு தெரியாது
ஓ நீங்க வேர குடுத்
ஆ நா கல்யாணத்துக்கு அவந்த வந்து எடிடரு அண்ணனுங்க தம்பியு அட்வான்ஸ்லா ஒன்னு பே பண்ணல
ஆ
அட்வான்ஸ் எதானு பே பண்ண ஃப்ரீ ஆர்டர் பண்ணீங்கலானு பாத்தே
ஆ ஓகே ப்ரோ
ஃப்ரீயாட்டு பண்ண முல ப்ரோ
சரி ப்ரோ பாய் ப்ரோ
ப்ரோ இரு ப்ரோ
ப்ரோ இது கொஞ்ச ஈ ஈஸியா வேல வருது என்னா ப்ரோ
ப்ரோ வேல அப்புறமா பாக்லா இரு ப்ரோ கொஞ்சநேர பேசு ப்ரோ
ப்ரோ நோ டைம் ப்ரோ ஐம் இந்த வர்க்கு ப்ரோ ட்ரை டு அண்டர்ஸ்டாட் மீ ப்ரோ
பேசன்ந்து எவனவ்
பேஷண்டு எதுனா ஆஸ்பிடல் போ பேஷண்டு வர் ப்ரோ இவன வந்து இவனுக்கு கோயில்ல இருக்றவன படிக்கவே தெரியாதுன்னு நினைக்றே ப்ரோ போடு போட்டுன்னே எங்க வந்து கேக்குறானுங்க எங்க போன எங்க போனேன்னு
ப்ரோ போர்டு போட்ருந்தாலும் நீங்க சுத்து விட்டா அனுப்புறீங்க ப்ரோ கோயிலல்லா
ப்ரோ நானா ப்ரோ சுத்து விட்டுறே அவன சொல்றதுதா செய்ய முடியு
அப்டியா ப்ரோ சரி ப்ரோ
ப்ரோ நாய்திகிழமலா வெறுத்துட்டே ப்ரோ ஏ பின்னாடி தான் ப்ரோ போடுருக்கும் அது படிக்க ஏன்டதா வந்து கேக்குறானுங்க ப்ரோ
ஆ
போர்ட எடுத்து ஏங்கனா தூக்கிவச்சுர்ல அந்தஅளவுக்கு டென்சன் ஆயிந்த
நீ என்னா சொல்னு உ வந்து எங்க போனன்னு கேட்டா எப்டி போனோன்னு சொல்லாத ப்ரோ அங்க போர்ட பாருங் அப்டி சொல்
அப்டிதா சொன்னா கொஞ்சோ மூஞ்சால அடிச்சா மாரி பேசிரு மூஞ்சால அடிச்ச மாரி ஆயிடும் ப்ரோ
ம்
அந்த போட எடுத்து அப்டியே அந்த மெனுகார்டு மாரி கைத்துல மாட்டலாநெனச்சே அந்த அளவுக்கு போய்ட நானு
மாட்டிருந்த பயங்கரமா இருந்துருக்கும் ப்ரோ
ப்ரோ வெறிஆய்ருது ப்ரோ ஏ பக்கத்துலேகீது எவனுமே எவ் ஓ ஒரு ரெண்டு மூணு பேருதா ப்ரோ பச்சாங்கஅந்த போட அப்ப கொஞ்ச சந்தோஷமா இருந்தப்பா இவங்கல்ல படிக்கிறானங்களே மத்
பரவால்ல பரவால்ல ப்ரோ நாஒன்னு சொல்டா ஹாஸ்பிட்டலு கோயிலு ஒண்ணு போர்ட படிச்சாதா கரெக்ட போம் முடியு
ஆ
சரி வச்சுட்டு உன்னொரு கால் பண்றே ப்ரோ
ப்ரோ ப்ரோ வேல வருது ப்ரோ வேல இருக்து ப்ரோ
சேரி நா அப்புறமா பண்றே ப்ரோ
ஓக்கே ப்ரோ பாய் ப்ரோ
ம் பாய்
போட்டனா